ஆ ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா
வணக்கம் நல்லா இருக்க தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே எப்டி போயிட்ருக்கு லைஃப்லா
வேற எப்டிருக்கு தோழி எல்லா போயிட்ருக்கு நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நல்லபடியா போயிட்ருக்கா சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
நா சாப்ட்ட ஆஃபீஸ்ல இருக்க
செரி தோழி
இங்க ஆஃபீஸ்ல சரியான மழ
இன்னைக்கா
ஆமா என்னமோ எப்போது வெயில்தா அடிக்கும்
ம் ம் ம்
இன்னைக்கின்னு பாத்து சரியான மழ
வெயில் பெய்றதும் நல்லதுதான அடிக்கிற வெயிலுக் இது ஒரு இதமா இருக்கும் இல்லையா
கண்டிப்பா வந்து ஆ அந்த கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு ஆ கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு கூலிங்கா இரு
சிறப்பு சிறப்பு தோழி
ஆ நா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவோன்ட்டு வந்த ஃபுல்லா நனஞ்சிட்ட ந நல்ல மழையில மாட்டிக்கிட்ட
ஓ
இந்த மழைக்கு நல்லா ஒரு சூடான பஜ்ஜி போட்டு சாப்புட்ணும் போல இருக்கு
ஜி நல்ல விஷியம்தா தோழி சாப்புட்லாமே நல்லாருக்குமே மழைக்கு இதமா சூடா பஜ்ஜி போட்டு ஒரு தேங்கா சட்னி இத்து சாப்ட்டீர்னாக்க அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு இதமாக இருக்கக்கூடிய பொருள் இந்த மழைக்கி அது சாப்புடறது
கண்டிப்பா உங்களுக்கு பஜ்ஜி போடத் தெரியுமா
பஜ்ஜியை தெரியு தோழி ஓரளவு தெரியு பஜ்ஜிய போடுவ
ம் ஏன்னா முன்னெல்லா வந்து இந்த கல்லமாவு மிக்ஸு அதாவது பஜ்ஜி மிக்ஸுன்னே எதுவு வராது நம்ப பல ஆதி காலத்துல இருக்கும் போது அப்போ வந்து நம்ம கல்லமாவு மிளகாத் தூள்லா தனித்தனியா வாங்கி கலந்து அப்புறந்தா நம்ப பஜ்ஜி தேவைக்கேத்த மாரி பஜ் ஜி போட்டுப்போ ஆனா இப்ப நம்ப வந்து ரெடி டூ மிக்ஸ் மாரி எல்லாருமிக்கு எல்லாருமே வந்து அந்த ரெடி டு மிக்ஸதா யூஸ் பண்றாங்க ஒடனே வந்து இன்ஸ்டன்டா என்ன பண்ணலா ஆ இன்ஸ்டன்டா வேல முடிக்கணு அப்டிங்கிறதுக்காக இந்த ரெடி டூ மிக்ஸ வாங்கி அதுல பஜ்ஜி போட்டு சாப் புறாங்க ஆனா அந்த பழங்காலத்துல செய்ற அந்த கல்ல மாவு மிக்ஸு அதோட பஜ்ஜோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்டறதுக்கு அவ்ளோ அருமையா இருக்கு அது எப்டின்னு உங்களுக்கு தெரியுமா
இது வந்து எப்டின்னு கேட்டீங்ன்னா இப்ப ரெடிமிக்ஸ் வருது ரெடிமிக்ஸ் வந்து இப்பதக்கி எல்லா ரெடிமிக்ஸ் வாழ்க்கையாதான இருக்கு என்ன சக்கு சக்குன்னு பண்ணிட்டு சக் செக்ன்னு போனு அப்டிங்கற மாறி போயிட்டு இருக்கு வாழ்க்க அதனால செக்குன்ன ஒடனே பிரிச்சு ஒடனே இது பண்ணணு ஏன்னா அந்த லெவலுக்கு அது டேஸ்ட் நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது இதுல நம்ம பழைய டைப்ல போட்டோ அப்டின்னாக்கா அது ஒரு சுவ யாக இருக்கு நல்லா இருக்கு சாப்புடுறதுக்கு நல்லா இருக்கு அது ஒரு டேஸ்ட் தனி டேஸ்ட்டா தெரியு அது என்னனு நீங்க கேட்டீங்கன்னா கல்ல மாவு கொஞ்சோ அரிசி மாவு கொஞ்சோ லைட்டா மிளகாத்தூள் கொஞ்சோ ஓமப்பொடி
உம்
இதெல்லா வந்து எல்லா ஒரு கொஞ்சமா ஒரு தனியா நல்லா ற்றி இதெல்லா செஞ்சு இதமான சூட்டுல நம்ம வெங்காயோ நல்லா வந்து வெங்கா காய போட்லா மொளகா போட்லா அப்பறோ வந்து வாழெக்கா போட்லா உருளக்கெழங்கு போட்லா இது படி எந்த ஒரு இது போட்டாலு நல்லா இருக்கு அது செய்முறை வந்து நல்லா ப திடமா நல்லா செய்ணு அது எப்டின்னு சொன்னாக்க கொஞ்சோ கல்ல மாவு போட்டிங்ன்னா அதுல வந்து கல்ல மாவு கொஞ்சோ கூடுதலாவ சேத்துக்கணு அரிசி மாவு கொஞ்சமா போடணு போட்டு அதன் பிறகு வந்து கொஞ்சோ உப்பு சேத்துக்கணு கொஞ்சோ நம்ம தனி மிளகாதூள் கொஞ்சோ சேத்துக்கணு கொஞ்சோ ஓமப்பொடி கொஞ்சோ சேத்துக்கணு சேத்துக்கிட்டு மைதா வந்து சில எடத்துல வந்து சேக்கறாங்க மைதா வந்து எதுக்குன்னா கொஞ்ச ஒட்டு பசைக்காக கொஞ்ச சேக்கறாங்க நம்ம தேவன்னா கொஞ்ச சேர்த்துக்கலா அதனால ஒரு தப்பு இல்ல அது மாரி போட்டு நல்லா இதமான தண்ணி கரெக்டா வந்து தண்ணிய கரெக்டா ஊத்தி கொஞ்சோ எப்டி சொல்றதுனா ரொம்ப டைட்டாவு ஆயிடக்கூடாது ரொம்ப லூஸாவு ஆயிடக்கூடாது பஜ்ஜி வந்து அந்த லெவல்க்கு சரியா இருக்காது ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா ஒரு மாரி அட மாரி போயிடு அது மாரி விட விட ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா அப்றோ ஏ எண்ணெய்ல போட்ற அப்ப வந்து பிரிஞ்சிட்டு போயிடு அது மாரி போடகூடாது அதனால கரெக்டான நீர அதுல சேத்து கரெக்டா பெசஞ்சு நல்லா பொறுமையா வந்து இது பண்ணி செக் பண் நீ நல்லா கலந்து எடுத்து போட்டீங்க அப்டின்னாக்கா ஒரு சிறப்பான பஜ்ஜியா ஒரு அமையு அது அதே மாரி அதுக்கு வந்து ஒரு தேங்கா சட்னி செஞ்சுக்கலா நீங்க தேங்கா சட்னிங்றது நல்லா அத செஞ்சிய அப்டின்னாக்க அது ஒரு சுவையான ஒரு மழை ஒரு காலத்துக்கு அப்டின்னு சரி அப்டி இல்லைனாலு ஈவினி டைம் ஸ்னாக்ஸுக்கு செஞ்சி சாப்ட்டோ அப்டின்னாக்கா நல்லா இருக்கு தோழி
கண்டிப்பா ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மைதா போடணு அப்டின்னு சொல்லிட்டு அஹ் எங்க ஊர்ல செல பேர் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு போடுவாங்க அது போடலாமா அது போட்ட பச் நல்லா இருக்குமா
கன்ஃப்ளவர்ரு வந்து ரொம்ப போடணுங்கிற ஒரு அவசியோ இல்ல தேவன்னா போட்டுக்கலா கன்ஃப்ளவ இப்ப எல்லா போடறாங்க அந்த சிக்ஸ்டிஃபை ந்து செய்முறை எல்லா போட்டு கான்ஃப்ளவர் வந்து சில பேர் போடுறா இது போட்டாலுமே போதுமானது சோலமாவு வந்து ஓரளவு இந்த ஒட்டு ந்த சேந்த கொஞ்சு கலைவிக்கா உள்ள போடுற பொருள் தா அது வந்து போடு ன்னாலு போடலா போடாட்னாலு இருக்கலா இது மார் நார்மலா போட்டாலு ஓகேதா இல்ல சோளமாவ் கொஞ் சேக்குன்னாலு சேத்துக்கலா ஒன்னு அதனால ஒன்னு தவறு இல்ல போட்றத்னாலு போட்டுக்கிலா அ சிக்ஸி ஃபைகில்லா போடுறோம்ல சோளமாவு இந்த இதெல்லா போடுறோ அது மாரி கூட போட்டுக்கலா கொஞ்சமா கலந்துக்கலா
செரி தோழரே எ நம்ம வந்து என்னதா வந்து நம்ப வீட்ல பாத்து பாத்து செஞ்சாலுமே கடையில செய்யற அந்த டேஸ்ட்ங்கிறது வரவே மாட்டங்குது அதுவு இல்லாம கடையில செஞ்சாங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு பொசு பொசுன்னிருக்கு நம்ப செஞ்சோம்னா ஒரு அட மாரி தட்டி தட்டி இருக் கு அதுக்கு எதுவு எதுனே எதனால அப்டி இருக்கு அப்டின் உங்குளுக்கு எதுவு தெரியுமா
இல்ல இல்ல வந்து கடையில வந்து போடுறாங்க வீட்ல வந்து அந்த டேஸ்ட் இல்ல அப்டிங் கற்து டேஸ்டு வந்து இல்ன்னு சொல்ல முடியாது அது நல்லா போட் லா இப்ப செல கடைகங்கெல்வா என்ன செய்யறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவுல வந்துட்டு சோடா உப்புங்குற ஒரு உப்பும் பொருளை வந்து அத வந்து சேக்குறாங்க அது வந்து எ நம்ப எப்டி சொல்றது இப்ப ஒரு நாள் செஞ்சு சாப்ட்டோ அப்டின்னாக்கா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல இதே ரெகுலரா சாப்புற்றோ இல்ல வ வீக்லி ஒரு ரெண்டு மூண் டைம் சாப்புற்றோ அப்டின்னாக்கா பிள்ளைங்களுக்குல்லா குடுக்குறோ அப்டின்னாக்கா அது ஒரு கெடுதல் ஒரு தீங்கான பொருள் கொஞ்சோ உணவு பொருள் தா இருந்தாலு ரெகுலர் யூஸ் பண்றப்ப இந்த மாரி வய்த்து உப்புச மாரி நமக்கு வய்த்த உப்பிக்கிறது அதே மாரி புள்ளைங்களுக் சாப்டா நெஞ்சு கரிப்பு வரற்து இந்த மாரி இ தெல்லா அந்த மாரி இது இதாகுது அதே மாரி என்னன்டு கேட்டீங்கன்னா இப்ப சில கடைங்கள்ல பாத்தீங்ன்னா இப்ப நம்ம நார்மலா மசாலா இப்ப போட்றது எப்டி என்னாங்கிறதா உங்கள்ட்ட சொன்ன நார்மலா இது போட்டு சாப்ட்டோனா நல்லா ஒரு ஓமோ போட்றது எத்காகன்னு கேட்டீங்கன்னா ஓமோ நல்லா செரிமான தன்மை கொண்டது ரெண்டாவ்து வாசனையாவு இருக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கு நம்ம வீட்ல செய்றது வந்து இந்த சோடா உப்பெல்லா போட மாட்டோ நார்மலா வந்து உப்பாது ஆனா வந்து உப்பாதுன்னா ஓரளவு உப்பு புட்னா கொஞ்சோ நார்மலா இதாகு நம்ம கடைல சில பேர் இந்த சோடா உப்பு போட்றதுனால நல்ல பஃபுன்னு பப்ஸெல்லா இருக்குல்ல அது மா பஃப்புன்னு நல்லா உப்பிரு அத்தா வித்யாசோன் வச்சுங்க மத்தபடி டேஸ்ட்ட பொறுத்த வரிக்கு நம்ம வீட்ல இந்த மசாலா போட்றோ இப்ப கடைங்கெல்ல சில கடை ங்கெல்ல பாத்தீங்கன்னா இதுலியே வந்து பாத்தீங்ன்னா சில எடத் துல்ல நானே பாத்துருக்கே இந்த கலவைலே வந்து சிக்கன் மசாலா இது அதெல்லா வந்து கலந்து சில எடத்துல போடுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம சில டேஸ்ட் இன்னு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா நெறிய கூட அந்த கடையில செய்யற்துக்கு வாய்ப்பிருக்கு இப்ப நம்ம சொன்னது எப்டின்னாக்கா வீட் த செய்யுறது ஒரு சாப்ட்டாங்கனா நெஞ்சு கரிப்பிருக்காது அது போல புள்ளைகிளு சாப்பில்லா நல்லா விரும்பி சாப்பில்லா நம்ம கட பஜ்ஜி பாத்தீங்கனா ஒண்ணு ரெண்டு சாப்டிங்கினா வயிறு அப்டே கம்முனு ஆவுற மாரி ஆய்டு ரெண்டாவது நம்ம வந்து பசி எடு க்காது பெருசா அதாவ்து சாப்ட்டீங்ன கடைல உள்ளத சாப்ட்டீங்கனா இதே நம்ம வீட்டு பஜ்ஜி மூணு சாப் ட்டாலு செரி நாலு சாப்ட்டாலு செரி நல்லா சாப்டுட்டே இருக்க தோணு ரெண்டாவ்து வந்து பா த்தீங்கன்னா அதுக்கு பசிக்கு எந்த த ஒரு தடையுருக்காது கொஞ்ச நேர்த்துல கொஞ்ச மண் நேர் த்துல ஒரு டூ அவ்ர்ஸ்ல ந ந நல்லபடியா செரிமானாயி நம்ம அடுத்த உணவு பரிமாறி சாப்பிறதுக்கு நம்ம வயி று வந்து ரெடி ஆயிடு இப்ப கடையில எடுத்துக்கிட்டீங்கனா கடையில அது மாரி இருக்காது கடையில வந்து ரெண்டு பஜ்ஜி மேல சாப்புட முடியாது ஓரளவு ரொம்போ பசி எடுத்து நீங்க போய் சாப்ட்டீங்க அப்டினாக்கா அடுத்த வேலைக்கு நீங்க பசிக்கிறப்ப பாத்தீங்ன நெஞ்ச கறிக் கிறமாருக்கு ஏப்போ வராது இது மாரி நெறிய உடல் ரீதியான உபாதைகள்லா நெறைய வரத்துக்கு கொஞ்சோ வாய்ப்பிருக்கு அதனால அதுக்கு அதுக்கு இதா வித்தியாசம் மத்தபடி என்னைக்கும் வந்து ஷோவா இருக்கறது வந்து பெரிய விஷ்ய இல்ல ஷோ பண்ணாங்க அப்டின்னாக்க அந்த பொருளு வந்து அந்த லெவலுக்கு மார்கெட்ல வேல்யூ இருக்காது ஆனா பாதுக்க ஷோவா இருக்கும் ஆனா இந்த மாரி வீட்ல செஞ்சு சாப்புறதோட உணவுத்தரமு இந்த மத்தபடி செரிமான பிரச்சன எந்தவொரு பிரச்சனையு இல்லாம இருக்கறது ஒரு ந ல்ல வழி க்ஷவக செய்யு அது
கண்டிப்பா தோழரே நீங்க எவ்வளோ விஷ்ய சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ஏன்னா நா இவ்ளோ நாளு எனக்கு வந்து இந்த சோடாப்புங்கிற விஷ்ய தெரியாது எனக்கு கடையில போறது அதிகபட்ச கடையில பஜ்ஜிங்கிறதே வாங்கி சாப்டமாட்ட வடதா சாப்புடுவ எனக்கு என்னமோ அந்த பஜ்ஜி சாப்ட்டாலே வயிறெல்லா வலிக்கிற மாரி இருக்கும் அந்த பல பயத்துனால யே நா அந்த பஜ்ஜிங்கிறத வாங்கி சாப்புடமாட்ட இப்ப நீங்க சொன்னதுனால நா வீட்டலயு செஞ்சு பாப்போம் ஏனா எப் போது அம்மாதா செஞ்சு குடுப்பாங்க நா அப்ப நானே செஞ்சு பாகக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்க தோழரே நன்றி ஆ மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போ
ஆ கண்டிப்பா தோழி நன்றி நன்றி தோழி